நீங்க இப்ப சாப்ட்டீங்ளா லன்ஞ்ச் முடிஞ்ச்சா ஒங்குள்து
முடிஞ்சு முஞ்சு நா சாப்ட்ட நீங்கதா உன்னு சாப்புட்லன் சொன்னீங்க நெனைக்கிற நீங்
என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
இன்னிக்கி இதுவா அ இல்ல இல்ல இன்னிக்கி அம்மாவாச அப்டின்றதுனால நான்வெஜ்லா எதுவு கெடையாது இதுவுதா வட பாயாசோ அந்த மாரி சாப்ட நா இதுவு நல்ல சாப்பாடுதா
ஒ ஓ ஒருத்தர் வந்து ஒருத்தங்க வந்து சனிக்கெழம வந்து சாப்ட பட் சனிக்கெழம சாப்டறாங்க ங்க ஞாயத்துக்கெழமை சண்டே நார்மலா பட் ஆனா அன்னிக்கு அம்மாவாச வந்துருது அன்னிக்கு சாப்டமாட்
ஆ ஆமா ஆனா வந்து எங்க எங்க வீட்ல எப்டின்னா வந்து வியாழக் கழமயு சனிக்கெழமியு சாப்ட கூடாது அப்டினு சொல்வாங்க நாங்க சாப்ட்டுனு தா இருப்போ அப்பா அம்மா அத ஃபாலோ பன்னுவாங்க நாங்க நாங்க சாப்ட மாட்டோ நீங்க வேணா சாப்டுங்க அப்டின்ற மாரி சொல்வாங்க ஆனா நாலா சாப்ட்டுட்டுதா இருப்ப
இல்ல நான் சனிகெழமியு சாப்டமாட்ட எதுமே மேல நம்ம வெளிய போறப்போ ரொம்ப அந்த மாரி சாப்டுறோன்னு ஒரு அங்கருக்க அங்கனவந்து இத ஆய்டுச்சுன்னா மட்டுந்தா வெளிய சாப்பாடு சாப்டுவ தவுர வீட்ல சா
அதேமேரி வெளிய போம்போது வந்து எந்த சாப்பாடு கெட்ச்சாலு சாப்ட்டுனு அந்த டைமிங்கு
அது அது அதுலியு சிலது அதுலயு ஒரு பிரச்சன என்ன தெரிமா இந்த பக்ரீத்து இந்த முஸ்லீம் பண்டிகைல்லா வந்தது பாத்தீங்ளா அது வந்து சிலது சனிக்கெழம வந்துரு சனிக்கெழம இல்லனா இந்த சில பேரு நாப்பத்தெட்டு நாள் வெரதொ இருப்பாங்க பாத்தீங்ளா அதுல ஒரு ஏதோ ஒரு பூஜைக்கி அ அந்த பூஜைக்கி இந்த மாரி தா ஃபேமில போறப்போ இந்த மாரி முஸ்லீம் ஃபேமிலி வந்த மட்டுந் தா ரொம்ப கஷ்டோ அன்னிக்கி என்னதா ஆனாலு பரவால்ல சனி கெழமையா இருந்தாலு செரி எந்த கெழமயானலூ பரவால்ல சாப்டுவானுங்க ஏன்னா பண்டிக அன்னிக்தா வரு பண்டிக பிரியாணி அன்னக்குதா குடுப்பாங்க அப்ப போய் நம்ம விட முடிமா விட்ட அடுத்த வர்ஷோந்தா
உங்க இதுவுல யார்னா அந்த இந்த ஃப்ரெண்ட் ஸ்லா இருக்காங்களா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்சு கிறிஸ்டீன் ஃப்ரெண்ட்ஸ்சு அந்த மாரி பிரியாணி எடுத்துட்டு வரதுக்கு
எனக்கு எடுத்து வரதுக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ஸ் இல்ல பசங்லல்ல அதிகமா இருக்காங்க
ஆ எங்களு அதே மாரிதா பசங்க அதிகமா இருக்காங்க ஆனா வந்து இந்த இதுகெல்லா கெடையாது எல்லாரு ஒரு என்னடா ஊருக்கு போ நால்லா வந்து வாரத்துக்கு ஒரு ஆஸ் ட்டலந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வீட் டுக்கு வந்துருவே வெள்ளிக்கெழம ஆச்சுன்னா வந்து நா வந்து ட்ரெஸ் லா பேக் பண்ட்டு டேரெக்டா காலேஜ் போய்ட்டு அப்டியே மதிய ரெண்டு மணி க்கி வீட்டுக்கு வந்துருவே ஆனா அவனுங்க வந்து என்னடா ஊருக்கு போலையா இன்னைக்கி உன்னோட ஃபங்க்ஷன் னா கூட போ மாட்டானுங்க ஆ விடு அதெல்லா யாரு போறது வீட்லருந்து போன் பண்ணி கூப்புறாங்க அதலா போ மாட்டே அப்டின்ட்டு ஹாஸ்டல்லே இருக்கானுங்க நா சொம்மா சனிக்கிழம நாத்திக்கிழமனாலே வீட்டுக்கு கெளம்பி வர ஆமா
ஆ சில பேரு ஓப்பனா சொல்லிருவா பிரியாணி எங்கடானா எங்களுக்கு பத்தல எத்துனு வந்து எப்பர்றா குடுக்கர்து ம் ம் அதா சி இப்போ ஹாஸ்டல்ல இருக்கறவுங்களா துணி எல்லா யாரு ஆ சொல்லு சொல்லு
சொல்லுங்க ஆ எங்க இது வாடா நாலா சனிக்கெழமையே ஊர் க்கு போறேன்டா ஒன்ன உங்க ஊரு பாதி கூட வர நீ ஒங்க ஃபங்க்ஷ
திருவிழா
இல்லல்ல நாங்களே தா தொவைப்போ ஃப்ரெண்ட்ஸே தா தொவைப்போ எங்களு க்கு வந்து ஒரு செட் அப் மாரி இருக்கு ஒரு ஒரு வராண்டா மாரி ஹால் மாரி பாத் பாத்ரூமுக்கு வெளிய வராண்ட மாரி ஹால் மாரி இருக்கு நம்போ அந்த நின்னுன்டு தொவைக்கிரோல ஒரு மாரி ஸ்லைடான கல்லு போட்டு வச்சிருப்பாங்க கல்லு கட்டி வச்சிருப்பாங்க அங்க சூப்பராருக்கு அங்க பக்கத்திலே கொழா இருக்கு இது இருக்கு சூப்பராருக்கு அங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போனோனா அங்க வெளையாடிட்டு துணி துவச் அயன் பண்றது ரூம்லே வந்து அயன் பாக்ஸ் இருக்கு ஒரே ஒரே ஒரு அயன் பாக்ஸ் தா இருக்கு அந்த நாங்க
எல்லா காலேஜ்லியு இருப்பாங்கல்ல டோபிக்கு தனியா அய ஐயன் பண்றதுக்கு தனியா ஆ ஆளுங்களே
இல்ல எங்க எங்க காலேஜ்ல எங்க காலேஜ்ல அது மாரி கெடையாது நாங்க ஆசல்ல வந்து நாங்களே தா தொவச்சுக்கிறதுக்கு வந்து நாங்களே அந்த இதுல போய் தொவச்சிப்போ ஒரே ஒரு அயன் பாக்ஸ் வச்சுதா ஆ ஒரு மூணு வர்ஷமு ஓட்டிட்டோ எல்லா ஹாஸ்டலுக்கே அந்த அயன் பாக்ஸ் தா சப்ளை ஆவு அந்த மாரி
பாரவால சேரி நீங்க இந்த நீங் காலேஜ் படிக்கிறப்போ இப்ப இந்த பேரு கேள்விப்பட்டுருப்பீங்க இந்த கேம் ப்ளூவேல்ஸ்
ஆமா அது நெறையா பேரு இதுவாயிருக்காங்க அப்டின்னு ஆமாமா இந்த கொரோனா பீரியடுக்கு அப் அப்புறோ வந்த இந்த ஒரு அது ரூமரா இல்ல
அதுக்கு முன்னாடியே இல்லல்ல உண்மதா உண்மதா அதுக்கு முன்னாடியே இருந்துருக்கு இதெல்லா இது வந்து இத வச்சு காலேஜ்ல ஒரு பெரிய பிரச்சனையேயாச்சு எங்குது காலேஜ்ன்னா ஹாஸ்டல்ல அது ஐ மீன் இது வந்து ப்ளூவேல்ங்கறது பாப்புலர்
போட்டாங்களா அந்த கேம் வெளையாடக் கூடாதுனு ரூல்ஸ் போட்டாங்களா
அது ரூல்ஸ்ல்லா யாரும் போடல அது நம்மளுக்கே தெரியும் எதெது வெளையாட கூடாதுன்னு பட் சில பேரு வந்து இத பத்தி அப்ப தெரியு இல்லையா நாங்க வந்து காலேஜ் படிச் ஃபிரஸ்ட் இயரோ ஆ செகண்ட் இய ஃபஸ்ட் இயர் அப்போ பசங்க வந்து இப்ப இதுக்கு இது வந்து கொரோனா முன்னாடி ப்ரோ கொரோனாக்கு அப்புறோ இல்ல
அதா அந்த கொரானா கா கொரானாக்கு முன்னாடி ஆனா அந்த கொரானா பீரிட்லயும் அந்த இது ரொம்ப இதுவா இருந்துச்சு ம்ச் அப்பதா வந்து வைரல் ஆச்சு அதிகமா
அது இன்னு அதிகமாச்சு பட் ஆனா இது வந்து சில பேரு அதுக்கு அஃபெக்ட் ஆனாங்கன்ற அதனால நமக்கு இது எதும் தெரியாது பட் ஆனா சும்மா இந்த பேரு சொன்னா இது வந்து ஒரு கேம் வெளையாடக் கூடாதுன்ற இது து எல்லாருக்கு தெரிஞ்சது அப்பப்ப எல்லாருக்கும் ஒரு நியூஸ் பார் காத்த வந்து எங் கிளாஸ் பையன் ஒருத்த ஆ விளையாற மாரி ஒருத்தன் வந்து போன் பண்ணது வேற நம்பர்லருந்து போன் பண்ணி நாங்க இங்க இருந்து கால் பண்றோம் நீங்க இந்த கேம் விளையாற மாரி இருக்கு ஏன்னா ஒருத்த வந்து என் ரெண்டு வந்து ஒருத்த வந்து ரொம்போ த்து பயந்தங்கோலி அவன் கிட்ட சும்மா விளை விளையாடுறா ஏதோ ஒண்ணு பண்ற நாங்க வந்து கேங்கா வந்து இந்த டீக் போடுறோல டீக் போறப்போ நா உக்காந்து பேசுவோம் ஒரு ஒன் அவர் டூ அவர்ஸ் ஒரு கவர்சேஷனே எப்டி சொல்றது ஒரு பட்டி மன்ற ஃபோர் அவர் போடுவாங்க ஒரு மணி நேரம் அங்க பேச அப்போ சும்மா பேசுறது அது முடிச் சுட்டு அவங்க ரூம் போயிட்டு நாங்களும் ரூம்கு வந்துடோ அவ என்னப் பண்ணா என் ஃப்ரெண்டுல ஒருத்தன் வேற நம்பர்லந்து அவனுக்கு கால் பண்ணி தம்பி நீ எது விளையாடுறோம்மே ஒண்ணு அரெஸ்ட் பண்ணணு நாளைக்கு அத சொல்ல காலேஜ் எங்க இருக்க எல்லாரும் சொல்டேன் அவ பயந்துட்டான் அவ பயந்தவன் என்ன பண்ணனு செரி கட் பண்ணிடணு இல்ல விட்ட ன்னு பட் அவன் வந்து போயி வாடனுட்ட போன் கொடுத்துட்டா
வாடனுகிட்ட அப்புறோ என்ன ஆச்சு
வாடன் கிட்ட கொடுத்து ஏவனுக்கு போன் வாங்க தெரியாது
ஆ
ஆ வாடன் கிட்ட போன் கொடுக்கல வாடன் கிட்ட போயிட்டு அங்கிருந்து பா ஆ ஸ்பீக்கர்ல போட்டு விட்டா
ஆ
ஸ்பீக்கர்ல போட்டு விட்டு செரி இவ இவனும் அந்த பக்கோ எதும் தெரில இவருக்கு என்ன ஆகுதுன்னு அந்த பக்கோ ஆகறது தெரில இவன் பாட்டு பேசுறான் நாங்க திரும்பி வரோம் இல்லன்னா நாளைக்கி அட்ரஸ் சொல்லு எல்லா கூடே இல்லன்னா உன் வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துருவோ
என்ன அவன் கேட்டுட்டே இருக்கான் வார்டனும் கேட்டுட்டு ஆமா வார்டனும் கேட்டுட்டு இருக்கா இவனும் கே திடீர்னு வாடன் வாங்கி ஏய் யார்ரா நீ னா ஆ அது இப்ப வாடன்னா எப்டி பேசுவாங்கன் தெரியும் இல்லையா கொஞ்சோ த அவன் பேசுற இவனுக்கு தெரியல இவன் வேற யாரோ பேசுறாங்க பசங்க ஆ பிரெண்டு சப்போர்ட் பண்றதுக்கு எவ்ளோ பேசுறா அப்படின்னு ஏய் இவன் பசங்கன்னா எப்டி பேசுவாங்க தெரியும்ல இப்ப திடீர்னு அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுல்ல அது மாரி பேச ஆரம்பிச்சட்டாங்க அது மாரி பேசிக்கிட்டு அவ இ அவனுக்கு யாரு பேசுறான் தெரியாது வார்டனுக்
தெரியாது ஆ
இந்த பக்கோ இந்த பக்கோ இவ பேஸ் இவ பேசுறது அவ வாடனுக்குன் வாடங்கிட் ட பேசுறான்றது இவனுக்கு தெரியாது ஆமா ரெண்டு பேருக்கு தெரியாம ஒரு கால்மண் நேரம் ஏதோ பேசிட்டே இருந்தாங்க கத்துறா அவ பண்றான்னு அவன் திடீர்னு வேற ஏதோ வேற யாரோ ஆ காலேஜ் வந்து ஒரு இது இருக்கு செக்யூரிட்டி இருக்கு இல்லையா காலேஜ் செக்யூரிட் டினு அவுங்களுக்கு வந்து ஆ ஃபோன் பண்ண நம்பர குடுத்துட்டா ஃபோன் ப இ இந்த ந அவ கட் பண்ணிட்டா அதுக்கப்புற கொஞ்ச ஏதோ பெரிய ஒரு சுமூகமா பேசிட்டாங்க அதுக்கப்புற பேசிட்டு ஏதோ என்ன ஆச்சுன்னு தெர்ல காலு கட் பண்ட்டாங்க சரி அவனும் போயிட்டா இ இது வந்து எங்களுக்கு இது வரைக்கு அ அது வரைக்கு எனக்கு தெரியாது இது நடந்ததுல்லா இது இந்த மாரி நடந்துடுச்சு அடுத்த நாள் நாங்க க்ளா காலேஜுக் போறோ கிளாஸ்க்கு அட்டன் பண்ணிறோ எல்லா முடிஞ்சுச்சு ஈவ்னிங் மதிய லஞ்சுக்கப்புறோ அந்த நம்பர எப்டி டிரேஸ் பண்ணி வராங்கன் தெர்ல நம்பர டிரேஸ் பண்ட்டாங்க
யாரு டேஸ் பண்ணது செக்யூரிட்டி டீமா
அந்த செக்யூரிட்டி டீம்மு ஏன்னா இது வந்து ப்ளூவேல்லு அந்த கேமு அதெல்லா கொஞ்ச அப்ப வந்த சீரியஸ் இல்லையா அது ரொம்ப பிக்குளியரான ஒரு ஆமா ஆ ஒரு இது சோ அந்த இது சுச்சுவேஷனுக்காக இவுங்க சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துரப் போது ஏதோ ஒன்னு ஏதோ ப்ராப்ளம் வந்துரப்போவுது இவனுக்காக ஏன்னா ஒரு ஸ் அவனு ஸ்டூடண்ட் ஆ ஆ அவன ட்ரேஸ் பண்ணாங்க அந்த நம்பர அத கேஸ் பண்ணா அவ அது வந்து எங்க கிளாஸ்ல அந்த ஃபோன் நம்பர் அவ வந்து அந்த ஃபோன் பண்ணாம சாப்புட போயிட்ருந்தா ஹாஸ்டலுக்கு
ஓகே
நாங்களு ஹாஸ்டலுக் போயிட்டோ அவ ஃபோன அங்க வந்து க அந்த டெஸ்க்கு நம்ப இருக்குல்ல ஸ்டடி டெஸ்க் கு அது கீழ வச்சுட்டு அவ வெள்ல வச்சுட்டு போயிருக்கா அவங்க செக்யூரிட்டி டீம் வந்து செக் பண்ணி ஆ பாத்துட்டு இந்த பெஞ்சுல அப்டின்னு பாத்துட்டு அவ யாருன் கேட்டு அவ ஹாஸ்டலுக்கே வந்ட்டாங்க
ஆ
நல்லா ஆளுங்க வந்து குண்டு குண்டு குண்டா ஆளுங்க ரெண்டு மூ ரெண்டு பேரு ஒருத்த வந்து செக்யூரிட்டி டீமு ஒருத் த வந்து ஆ அதுக்கு அந்த ச த இதுக்குன்னு உணர்ந்து யாரோ கூட வந்து அவ எங்க யாருன்னு ஹாஸ்டல் ரூமுக்கே போயிட்டாங்க
ஹ ஓகே
ஐயோ அவ பா ஆ அவ ஃபோன் அவ வந்து இது கேட் ட ஒடனே அவ என்ன சுச்சுவேஷன்ல ஆயிருக்கு சொல்லுங்க என்ன பண்ணிருப்பான்னு ஃபை அந்த ஸ்டூடெண்ட்
அந்த ஸ்டூடண்ட் வந்து ந பயந்துருப்பாங்க நா சும்மா தா சார் விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்லிருப்பாங்க வேற என்ன சொன்னாங்க
அவ அவனுக்கு அந்த சுச்சுவேஷன் நடக்கறதே தெரியல அவ பாட்டு செரி சாப்ட்டு ஹாஸ்டலுக்கு அவ பாட்டு ஜாலியா ஃபோன் பேசிட்டு வரா உள்ள பாத்தா அவங்க ஆளுங்க அந்த எல்லா ஆளுங்க இருக்காங்க உள்ள குமுறு குமுறு குமுறுனாங்க
அடிச்சாங்களா
ஆமா இது ஆ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் கெட் அது என்னென்ன என்ன ஏ எதுக்காக பண்ண எதுக்கு பண்ணன் அப்போ ஃபன்னுக்காக பண்ண சார் அப்டின்னதுக்கு அ ஓரளவுக்கு ரெண்டு ஜட்டி தட்டி உட்டு பொய்டாங்க மாதா அதுக்கப்றோ வர்ல அவ ரெண்டு மூண் நாளு ஏனா எப்டி தெரிஞ்சிரு பசங்க ஒரு நேர அவ என்ன பண்ணாலு சின்னத பண்ணாலு எல்லாருக்கு தெர்ஞ்சிடுல அதுக்கப்மா அவனுவு எ ரெண்டு அ ரெண்டு மூண் நாளு வர்ல அதுக்கப்புமா ஒர் லீவ் எதோ வந்துச்சு ஒர் ரெண் நாளு அந்த லீவோட வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது அப்புந்தா வந்தா வந்தவ திருப்பியு கேஷுலா திருப்பியு பழையபடி ஆயிட்டா யார் நம்பளா இருந்துந்தா ஆயிடுந்தா ரொம்பொ டல்லு பேஸு டல்லு இதுலா ரொம்ப சிதா இருந்துப்பா ஆமா டிப்ரஷன் மோட்ல போயிருப்போ அவ வந்து கொஞ்சோ கேஷ் சேல் டேப்பு இப்பபே ஆமா அவ ஜால்யா வர்றா அவ அந்த அந்த பந்த அ பையன அவன ஃபோன் பேஸ்னா இல்லயா
ஆமா
அந்த ஒர்த்த அவங்கிட்யே போய் டேரக்டா ஒக்காந்து பேசிட்டுக்கா அந்த சுச்சுவேஷன் பாக்குறப்ப எங்கு அ ஆமா கை போட்டு ச அந்த ல லன்சில அந்த அந்த ஆஸ்ட்டுல லன்சில அவ உக்காந் எல்லாமே ஸ்லாப் தான இருக்கு அங்க ஒக்காந்துட்டு அவ கூட பேசுறா எங்களுக்கு என்ன தோணுச்சு எதோ மெரட்றானோ என்னவோ நம்ம எது பேசிக்கல பட் ஆனா சுச்சுவேஷன் பாருங்க ஒர் ஒரு சில்ல விஷ்யோ வந்து பண்ணா போச்சு காலஜ்லா அதுலா ஒவ்வொரு இதுவிட ஏகபட்ட சுச்சுவேஷன் நடந்துருக்கு பட் ஆனா இந்த சுச்சுவேஷன் வந்து இது ஏன்னா மத்த சுச்சு நம்ம சொல்ல கூடாது இதுல பேசக்கூடாது
ஆ ஒகேகே ஓகே ஒகே அ இப் இப்ப கட் பண்ணிட்டு அ ஓகே அ நீங் கால் பண்றிங்ளா நா கால் பண்ணவா
அ பண்ணங்க உங்குக்கு நாள் முடி து பா கால் பண்ண முடிஞ்சா கால் பண்ண முடிஞ்ச நீங்ளே பண்ணுங்க உன்னு தோ ரெண்டு ஒன்னு க ஒரு கால் ரெண்டு கால்ல
ஆ நா பண்ற நா கால்
பண்ணுங்